அலோ ஆ ஹாய் எப்டி இருக்கீங்க ப்ரோ
நா நல்லா இருக்க ப்ரோ எப்டி இருக்கீங்க நீங்க
ஆ நல்லா இருக்கே தோழா நீங்க என்னா பண்ணிட்டு இருக்கீங்க எங்க இருக்கீங்க
நா இப்பதா வீட்டுக்கே வந்த
சரி
சாப்டீங்ளா நீங்க
ம் நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன்
என்ன சாப்டிங்க
நா தோச
தோசையா நானும் தோச தான் நான் வந்து வெளிய சாப்டேன் வீட்ல சாப்புல்ல ஹோட்டல்ல சாப்
ஹோட்டல்ல நா வீட்டு
சேரி சேரி சேரி
ம்‌ ம்
என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்ப சும்மாதா இருக்கீங்ளா
சும்மாதா இருக்கோம்
சேரி சேரி அப்பறம் உங்களுக்கு என்ன ஃபுட் சொல்லுங்க சொல்லுங்க
ஒ வொர்க்குல்லாம் முடிஞ்சிச்சா
ஆ முடிஞ்சிருச்சு ஆ முடிஞ்சிருச்சு
பசங்க என்ன பண்றாங்க
பசங்கன்னா தூங்கிட்டாங்க
ஆ
தூங்குனாதான நம்ம ஒர்க் எல்லாம் பாக்க முடியுமே
ஆமா ஆமா அது உண்மதா
ம் ஆமா தோழா
தோழி சொல்லுங்க தோழி எதோ சொல்ல வந்தீங்க அதுக்குள்ள நா பேசுனேன்
ஆ இல்ல நீங்க உங்களுக்கு எந்த மாரி ஃபுட் எல்லாம் புடிக்கும் எதாச்சும் டூர்ல்லாம் போய்ருக்கீங்களா
ஆ போய்ருக்கேன் போய்ருக்கேன்
எங்க போனீங்க ரீசென்டா
ரீசென்ட்டா வந்து பாண்டிச்சேரி போனே அதம் குற்றாலம் போய்ட்டு வந்தேன்
குற்றாலம் ஓகே நானும் குற்றாலம் போயிட்டு வந்தன் பாண்டிச்சேரி எப் டி இருக்கும் சரக்குக்கு ஃபேமஸ்ஸு சொல்லுவாங்க
ஆமா அதான் அங்க அதான் கம்மி ரேட்டு இங்க இங்களதோட அங்க கம்மி ரேட்டு
ஓ இப்போ இங்க வந்து ஒரு இது அந்த ஹாஃப் ஃபுல்லா சொல்றாங்களா அது ஒரு த்ரீ ஹண்ரட்னு வச்சுக்கோங்களே அங்க பாண்டிச்சேர்ல டூ ஹண்ட்ரட் இருக்குமா
ஆமா
ஓ ஓகே ஓகே நீங்க ட்ரிங்க்ஸ் லாம் பண்ணுவீங்களா
ஆ அதுல்லாம் இல்ல எப்பயாச்சு ஒரு வாட்டிதான் அப்போ லாங்கா போனா மட்டும்தான்
ஆ அதாங்க நல்லது
வச்சா இழுடா
ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றோம்னா பண்ணலாம் அவ்ளோதான் என்னைக்காச்சும் ஒரு நாள்
ஆமா ஆமா அதான் விஜய் தா எல்லாமே தடை பண்ணி வச்சுட்டாரு
அப்டியா
எல்லா ஃபுல் டைட் பண்ட்டாங்ளே பசங்கள்லா பயித்தியமா சுத்தினு இருக்ராங்க
ஆமா ஆமா நீங்க அப்றோ வந்து உங்களுக்கு அக்கா இருக்காங்ளா
ஆ இருக்காங்க
சேரி சேரி சேரி
அக்கா இருக்காங்க அக்காக்கு ஒரு கொழந்த இருக்குது பொண்ணு
சேரி சேரி
ம்
ஓகே ஓகே
ம்
அப்றம் சொல்லுங்க வேற எங்கனா போய்ரு க்கீங்க பாண்டிச்சேரில வேற என்னன்னா பேமஸ் இன்னு எங்கெல்லா போயிரு க்கிங்க ரெசார்ட்ஸ்னா வந்து நா நெறய இன்ஸ்டாகிராம்ல பாப்பே இந்த ரெசாட்னா வந்து உள்ளுக்க ஸ்விம்மிங் ஃபூல்லா வச்சுட்டு ஆ ஃபுட்னா டெலிவரி பண்றாங்க அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டே அப்டியா
ஆமாது பாண்டிச்சேர்லியு இருக்குது ஈ சி ஆர்லய இருக்குது அந்த மாரி
ஈ சி ஆர் லயா சென்னைலயா அப்டியா எங்களுக் தெரியாது ஆ எப்டி ஃப்ரோ அதெலா ரேட்டு
காசு அதிகமாக சொல்லுவாங்க
ஆ ஆ நீங்க போயிருக்கீங்ளா
நா போனே ஆனா ஃபுட்ல்லா வந்து அவுங்ககிட்ட சொல்ல நம்ளே செஞ்ச செஞ்சது தா
சேர் சேரி இந்த மாலத்தீவுஸ்லலா அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து அந்த ஃபுட் எல்லா வச்சு அனுப்பி உடுவாங்கல அது மாரியே அனுப்பி உடுறாங்க ஃப்ரோ
எங்க எதுல பாத்தீங்க நீங்க
நா பாண்டிச்சேரி இந்த ரீல்ஸ்ல பாத்தே
ஆமா ஆமா பாண்டிச்சேரில இருக்குது அந்த மாரிலா
ஆ அதா நா பாத்தே நல்லா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு பாத்தேன் என்னடா மாலத் த்திவ்ஸ் மாறியே பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னுட்டு
ஆமாங்க
ஆனா பாண்டிச்சேரி வெயில் தான்ல
ஆமா
ம் ம் நெறய மால்ஸ் இருக்கோ
மால்ஸ்லா தெர்ல அவ்ளோ நம்ப வந்து அங்க அங்கெலா போறதுலா இல்ல நெறா பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயி்ட்டு
ம்
ரூம் எத்து அவ்ல்தா
சேரி சேரி சேரி குற்றாலம் நாங்க இப்ப தா போயிட்டு வந்தோம் அங்க வந்து நாங்க போனப்ப வந்து ஃபஸ்ட் தண்ணி இல்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாங்க போயிட்டு வந்தோ அதுக்குள்ள வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு எங்க ஊர் பக்கம் தா குற்றாலம் செங்கோட்டை குற்றாலம் செங்கோட்டலன்னா வந்து எங்க அம்மா ஃபேமிலி ஃபுல்லாவே அங்கதா இருக்காங்க கேரளா அந்த சைடு
ஆ கேரளா சூப்பரா இரு வயநாடுலா சூப்பரா இரு
ஆமா ஆமா வாகமூன்னா போயிருக்கீங்களா வாகமூன்
ஆ அது நா போனதில்ல
உம் அங்கேயு சூப்பரா இருக்கு அந்த சைட் கிளைமேட்டே தனி பீல் தா நல்லா இருக்கு உம் ஆமா ஆமா
அங்கதா ஒரு வாட்டி போணும்னு ஆச தா
சேரி ப்ரோ சேரி ப்ரோ கண்டிப்பா வந்து போயிட்டு வாங்க மேரேஜ்கப்புறோ போயிட்டு வாங்க
அதே ஏழு செய்னா வருதுமா
ஏ இவ்ளோ ஃபீல் பண்றீங்க இல்ல நீங்க கொஞ்சோ வந்து வெயிட் பண்ணி பண்றது நல்லதுதா
ஆமா ஆமா
ஆம்மா ஜாலியா இருந்துக்கோங்க உம் உம் சொந்த வீடு கட்டிட்டு பண்ணுங்க
அதா அதா
உம் அதுக்கப்றோ பண்ணீங்கன்னா நல்லாருக்கு நீங்க இஷ்டப்பட்ட மாரி வாழ் க்கய வாழ்ந்துக்கலா அவ்ளோதா இப்ப கஷ்டப்பட்டா அடுத்து நல்லா இருக்கு அவ்ளோதா
உம் இன்னும் கஷ்டப்பட்டுந்தான இருக்கோ பொறந்ததுல இருந்தே
உம் என்னா தோழா நீங்க அதெல்லா கஷ்டம் அதெல்லா வந்து என்னைக்குமே கஷ்டமா இருக்காது ஒரு நாள் மாறும் அவ்ளதா
ஆமா ஆமா ஒரு நாள் மாறு
ஒரு நாள் மாறு கஷ்டப்பட்டணு உண்மையா படணு அவ்ளதா ஆ நம்ம யாரையு யாரிட்டயு திருடக் கூடாது யாரிட்டயு பொய் சொல்ல கூடாது யாருக்காசி இது நம்ம நம்மளா ஒழைக் கிறோமா கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கு ஆனா இப்ப இருக்காது ஒரு நாள் இருக்கு
உம்
டிப்பா அது கண்டிப்பா வந்து நடக்கு அதனால அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணுவோ அவ்ளதா
அதா ஒன்னுக்கு நாள் வேல கத்துருக்கே
உம் உம் அதா அ தெரியுது தோழா எனக்கு உங்களோட கஷ்டங்கள் நீங்க பேசுறதத பாத்தாலே எனக்கு தெரியுது நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன் சோ அதனால கண்டிப்பா ஒரு பலன் உண்டு ஆனா என்ன சேமிச்சு வைங்க தோழா கண்டிப்பா
ஆமா சேமிச்சுதான் வச்சினுக்கிறே
ஆ சேமிச்சு வைங்க கண்டிப்பா வந்து நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துங்க கண்டிப் பா வந்து ஏதாச்சும் வெற்றி இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு உம் இருக்காம இருக்காது எதுனாலு ஒரு முடிவுங்கறத ஒண்ணு உண்டுல்ல
ஆமா
தொடக்கத்துல சோ அதனால வந்து எனக் க்குமே இப்டியே போகாது சில விஷயங்கள் கஷ்டப்பட்டோனா நாளைக்கு நல்லா இருப்போ சேத்து வெச்சுட்டோனா அவ்ளதா
இன்னு ஒரு ஒன்ற வருஷத்துல போலாந்தான் பிளானிங் ஃபாரின்க்கு
ஓகே
ம் சவுதிக்கு போயிட்டு கார் ஓட்டலா
ம் ம் நீங்க டிரைவரா
அதா சொல்றேனே எல்லா வேலையு தெரியு எல்லா வேலையு கத்து வச்சிருக்கே ம்மா ஏ டு இஸட்
ட்டா பாத்துருவீங்க
ஆமா ஆமா
சேரி சேரி என்ன படிச்சிருக்கீங்க
நா டென்த்து டென்த் வரையு படிச்சிருக்
செம்ம ப்ரோ நீங்க டென்த் படிச்சு இவ்வளோ டேலண்டா இருக்கீங்க அதுவே பெரிய விஷயோ அது சில பேர் சொல்லுவாங்க என்னதான் படிச்சாலு அவுங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது ஆனா படிக்காம இருப்பாங்கல்ல இந்த ஸ்கூல் டைம்ஸ் ல நிறைய அந்த படிக்காம இந்த பசங்கனா இருப்பாங்கள அவங்கதா நாளைக்கு நல்லா வருவாங்களே அவுங்களுக்கு நறைய அந்த நறைய விஷயங்கள் தெரிஞ்சிடு
அனுபவம் நறைய தெரியு
ம் அனுபவம்னா நறைய இருக்கும் ஆனா படிச்சவங்க அந்த இதை மட்டுந்தாங்க பாப்பாங்க மத்ததெல்லா பாக்க மாட்டாங்க
ஆமா அந்த படிப்பு வேலைதா கேப்பாங்க தவிர வேற வேலைக்கு போ மாட்டாங்க வேற வேலைக்கு போனா கூட கஷ் கஷ்ட இருந்தா கூட செய்ய மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஓடி வந்துருவாங்க
ஆமா ஆமா
என்ன போல நான் மூணு மூணு ஃப்ரெண்டுங்கள சேத்து வச்சே கடைல மூணு பேரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல வேலை செஞ்சு போயிட்டாங்க என்னாலா செய்ய முடியாதுடா நீ இவ்ளோ கஷ்டப்படுற என்னாலா முடியாது நா படிச்ச படிப்புக்குதா அந்த வேலை ஆமா
சேரி அது சில பேருக்கு தாங்க ஒத்து வரு இதெல்லா சில பேர்லா பாக் க்க மாட்டாங்க அது சில பேருக்கு தா அது கரெக்டா இருக்கு
ஆமா
ஆமா அது நம்ம நினைக்கிறோ ஈஸிட்டு இதுவு கஷ்டந்தாங்க சும்மா கெடையாது
ஆமா அவன் திட்டுவான் போன அசிங்க அசிங்கமா திட்டுவான் அதெல்லா கேட் ட்டு நம்ம செஞ்சாதா அவன் திட்றான் சொல்லிட்டு கோச்சின்ல்லா போனா அப்ப நம்ம வேலைய கத்து வேலை கத்துக்க முடியாது என்னதா திட்டு வாாங்கனானும் வேலை கத்துக்கலாம்
ம் ஆமா ஆமா
அப்பறோ சொல்லனும் இவன் திட்ரா நம்ம அவன் முன்னாடி டே வாழ் நல்லா வேல செய்ணும் ஆ இன்னும் நல்லா சம்பளம் குடுப்பாங்க அப்டி சொல்லி வேல பண்ணனு
அதான் அதான் கஷ்டப்பட்டு எந்த வேலை இருந்தாலும் நீங்க பண்ணிருவீங்க
ஆமா ஆமா
சேரி சேரி இன்னைக்கு என்ன வேலையோ அத பண்ணுவீங்க அந்த மாரி இன்னைக்கு எதுக்கா கூப்ட்டா அதுக் போவிங்க அந்த மாரி
அந்த மாரிலா இல்ல நா ஒரு க கம்பெனில வேல செய்றே சும்மா சும்மா ஒரு நாள் லீவ் போட்டனா இருக்கற டைம்ல போவே ஓட்டுவன் இல்லனா ரேபிட்டோ ஓட்டுவன் இல்லனா ஓலா ஊபர் ஓட்டுவன்
ஏங்க ரே ரேபிடோனா எப்டி அது வந்து நீங்க அந்த லொக்கேஷன்லா தெரியிணு இல்ல எல்லாமே
ஆமா
ம் நீங்க எந்த ஊரு
சென்னை
ஆ ஓகே ஓகே சென்னைனால ஒங்களுக்கு அதிகமா கெடைக்கு ரேபிடோனா டக்கு டக்குன்னு இல்ல வருவாங்க
வருவாங்க
ம் ஒரு ஒருத்தங்கள பாத்தீங்களா ஒரு பையன் ம்
ம்
இது ஜயயோ சுகிலயோ எதுலயோ ஓட்டி ஒரு மாசத்துல ஒரு லட்சம் சம்பாதிச்சிட்டான
ஆமா அவன் அவ்ளோ கஷ்டப்பட்ருப்பா
ஆமா கண்டிப்பா நைட்டு பகலு போயிட்டே இருந்திருப்பான்
ரெஸ்ட் எடுக்காம அப்பில்லா பண்ணா அப்பிலா பண்ணா ஒடம்பு போயிடுமே
ஆமா ஆமா அதுக்கு அடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கணு
ஆமா நீ சம்பார்ச்ச காசுலா ஒடம்பு சரியாத இதுக்கு தா போட்ணு எல்லா காசூ அதுக்கு தா போவு
அதா அதா சரி தோழா அடுத்த இனி அடுத்த கால்ல இனைவோ தோழா
ஆ ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே நன்றி